அத்தைங்க
ஆஹ் அதோ சமையல் பண்ணிட்டு இருக்கேயா
என்ன சமையல் தே
ஆஹ் இப்ப இன்னைக்கு வந்து முட்டை குழம்புப்பா
முட்டை குழம்பா செரி செரி செரி
ஆஹ்
முட்டை கொழம்பு எந்த மாரி வைக்கிறீங்க உடச் சுத்திக்கிறீங்களா
ஆஹ் ஆமாப்பா உடைச்சு ஊத்திதான் எப்பயுமே வைப்போம்
செரி செரி செரி
அம்மா அம்மா எப்படி வைப்பாங்க
அம்மாவுமே அப்படிதான் தே வைப்பாங்க உடச்சி ஊத்திதான் வைப்பாங்க
எங்க எல்லாருக்குமே அதுதான் புடிக்குமா அதனால அப்படிதான் வைப்பாங்க
ஆஹ் சொரியா செரியா நீங்க என்ன சமையல்ப்பா
உம் மார்னிங் வந்து இது புட்டு பண்ணும் தே அரிசி மா புட்டு
ஆஹ் நல்லா வந்துச்சா
ஆஹ் பெட்டரா வந்தது
ஓ
ஆமா
உம்
லன்ச்சுக்கு சாம்பார் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சு ஹ வாழை கோலா உருண்டைக்கு மாவுப்ப பெசஞ்சு வச்சிருக்கேன்
ஓ வாழக்கா ஆஹ் வாழக்கா கொல உருண்டியா நா வச்சதே இல்லையே வாழ பூவுலதா வப்போம் ஆனா வாழைக்கா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த குக்கு வித்து கோம இதுல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கே
ஓ சூப்பரா இருக்கும் தே
அப்படியா அத எப்படி போடு வாழக்கா எப்படி போடுவ
வாழக்கா வந்து பஸ்ட்டு ரெண்டு சின்னவ சின்னதுன்னா ரெண்டு எடுத்துக்கலாம். ரெண்டு எடுத்து அத பஸ்ட். பஸ்ட் பாயில் பண்ணிட்டு. கொஞ்சம் ஒரு முள். ஃபுல்லா வேக விட்டுரக் கூடாது நல்லா கொலைஞ்சு போயிரும். சோ அற வேக்காடா வேக வச்சுட்டு எடுத்து. த்து வச்சுக்கணும். அந்த தோல எல்லாம் ஃபீல் பண். நீ அத குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பொட்டுக்கடல இருக்கு. குல பொறிக்கடல. அது ஒரு கை நிறைய பொட்டு கடல எடுத்து. த்து ட்ரையா ஃபர்ஸ்ட்டு அரைச்சு எடுத்துரணும் பவுடரான.
ஓகே ஆஹ.
த்து வச்சுட்டு சின்ன வெங்காயம் ஒரு கையளவு ஒரு பத்து பல்லு பூண்டு. ஆஹ இது ரெண்டையும் சேத். மறுபடியும் அரைக்கணும். அரைச்சு அதையும் அந்த மாவுக்கு. கூடயே அந்த பொடிகடல அரைச்சு வச்சோம்ல அதுலயே போட்டுறணும். அதுக்கடுத்து இந்த வாழக். கா நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அது. அதையும் மறுபடியும் நம்ம கிரைண்ட் பண்ணணும். ஆஹ அதையும் அதுக்கூடையே. போட்டு. அஹ அப்புறம் வத்தலு. கொஞ்சூண்டு பட்ட. அஹ் மஞ்சப்பொடி உப். இது எல்லாமே சேர்த்தே அரைச்சு மொத்தமா அரைச்சு. அதையும் போட்டு ஃபுல்லா கைய வெச்சு நல்லா. பெசரி. யெண்ண நல்லா காயவு பால். பாலா உருட்டி போட்டு பொறிச்சி எடுத்துட்டா சூப்பராக இருக்கும்.
ஓ. சேரி சேரி நான் அத வேணா செய்றேன். எனா அந்த வா வா வாழு ஆஹ் வாழப்பூ கோலா உருண்ட தா வெப்போ நம் பல்லா
ஓ அப்பிடியா
கொஞ்சொ ப்ராசஸ் வாழப்பூ உறுக்கி சோம்பேறித்தனொபட்டுட்டூ வாங்கவே இல்ல ரொம்பொ நாளாச்சு ரொம்பொ மாஸ்சோ ஆச்சு
ஓ இது ரொம்ப ஈசி தே உங்களுக் வாழக்காண்றதுனால
காண்றதுனால டக்குன்னு வேக உட்டு மிக்சில ரெண்டு ஓட்டு ஓட் டில்லாம்
ஆம்மா இது வந்தூ பாட்டி சொல்லி குடுத்தெ ரெசிபி தா
ஓ உங்கொ பாட்டியா
ஏ ஹஸ்பண்டோட பாட்டி
ஓ ஆஹ் பார்றா
சூப்புராருக்கும் நீங்கெ ட்ரை பண்ட்டு எனக்கு எப்டி இருக்குன் சொல்லுங்கெ
கே
ஆம்மா இன்னொர் ரைய்ஸ் சாம்பார் மட்டும் தான் ரெடியாயிருக்கு சோறு வெச்சு அத பொரிக்கணும்
அஹ் அது ஈஸிதா சோறோ ஒர் அடுப்புல குக்கர்ல வச்சிட்டு ஒர் அடுப்புல பொற்ச்சிர்லா அவுளதா உம் உம் ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டோன்னா கட அப்போ வேணுங்கிறப்போஸ் சூடா பொறிச்சிகிலா நைட்டு குட வேணுனா பிஃர்ஜ்ல உருட்டி வச்சிட்டு சூடா பொறிச்சிக்கிலா
ஆம்மா அத்தே ஆஹ் அப்ரொ இன்னோன் சொல்ல மரன்து தேங்க் அகாவு கொஞ்சொ துருவி அதுல போட்டுர்னும்
ஆஹ் ஆம்மா ஆம்மா ஆஹ் அத மறந்துடேங்கிளே ஆமா தேங்காப் போடனு கொலா உருண்டேன்னாலே தேங்காப் பொறிகடல்லெ சின்ன வெங்காயோ அதாம் தேங்கா இம்மாரிதா மெயின்னு ஆஹ்
வேற எந்தெ மாரி வேற என்னென்ன ஐட்டம்ஸ்ல காய்கறிகளில்லா போட்லா தேங் கோலா உருண்டெ
கோலா உருண்டே மீல் மேக்கெர் கோலா உருண்ட பண்றாங்கப்பா இப்போ
சேம் மத்தடு
ஆம்மா சேம் மெத்தடு தான் மீல் மேக்கர வந்து நம்ம எப்பெயும் போல கொஞ்சொ சுடுதண்ணிலே வேக உட்டுட்டு நல்லெ புழிஞ்சிட்டு ஆஹ் புழிஞ்சிட்டு மிக்சில ஓட விட்டுட்டு தெ இப்பொ போய் நீ சொன்னேல் இல்லெ இந்தெ ஐட்டோ எல்லாமே போட்டு
ஆஹ்
உருண்டை பிடிச்சு கோலா உருண்டை இது மில் மேக்கர் கோலா உருண்ட நான் ஒரு தடவ பண்ணிருக்கேன் எனக்கு ஞாபகம் இல்ல எப்படி இருந்துச்சுன்னு ஞாபகம் இல்ல
ஓஹ் சரி சரி அதுவும் நல்லாதா இருக்கும்னு நினைக்கிறேன்
ஆஹ் ஏன்னா அது மீல் மேக்கரே பொதுவா இது மாதிரி தானே மட்டன் இ அது மாதிரி தானே ஃபேளேவர் இருக்கு
ஆமா ஆமா
ஆஹ் அதனால நல்லாதான் இருக்கு ஆமா
நீங்க சாமி எல்லாம் கும்பிட்டீங்களா
ஆஹ் ஆமாப்பா காலையிலயே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் இது சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டேன் குருமா ஃப்ரிட்ஜல இருந்துச்சு
சரி
ஆமா அதனாலா அப்படியே நாலு சப்பாத்தி நாலுங்கிறேன் ரெண்டு மூணு மூணு
ஓ மூணு சப்பாத்தி
மூணு சப்பாத்தி மட்டு போட்டு சாப்பிட்டேன் ஒண்ணும் காப்ப அப்பிடி ஒண்ணும் குடிக்க தோணல
நீங்க ஒரு காபி பிரியையாச்சே எப்படி
ஆமா ஆமா அது அப்படியே ஒர்க்கல கொஞ்ச அப்படியே பிஸியா இருந்ததுனால
ஓஹ் சரி சரி
ஆமா காபி குடிக்கவே தோணல இப்ப இப்ப ஒண்ட பேசவும் குடிக்க போ குடிக்கணும்பால தோனது
சேரி அப்டியே போட்டுட்டு கூட பேசுங்க தே ஒர்க்குல மூழ்கி போயிட்டு இருக்கீங்க
ஆமாயா ஆமாயா ஆ உம்
தே ஹஸ்பிட்டல் போனவங்க
ஆமா இது இது கால் பண்ணா அவ கால் பண்ணா அஹ் அத எல்லாமே ஆஹ் அப்பன் முருகன் அருளால எல்லாமே நல்லா இருக்குபா இன்மே ஆஹ் எல்லா கடவுளுக்கு நன்றி பாபாக்கு நன்றி
உம் நல்ல வேலத்தே
ஆமாயா இவிங்க வேற வர்லாம் ஆ அப்பா முருகா எங்க கடவுளுக்கு நன்றி அத்தா செரி அவுங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்கன்ட்டு தா நானு ஃபோன் பண்ணலப்பா அவருக்கு
ஆமா ஆமா
ஆஹ் தாச்சு தா அப்ப தா ஃபோன் பண்ணா
சேரி சேரி
ஆமா அதனால இப்ப செரி ஃபோன் பண்ணட்டு அவுங்களே ஃப்ரீ ஆயி அவுங்களே பண்ணுவாங்க என்னே அதா நா வெயிட் பண்ணிட்டு இருக்கே செரி அவுங்க சொல்ல ஃபோன் பண்ணவு சாதோ எதுவு வச்சுக்குவோ
ஆமா ஆமா கரெக்ட்
உம் ஏன்னா அவு ங்க அண்ணே வேற வந்துருக்காங்க அவுங்க வேற அவுங்கத் அத்த வேற நே நேத்துல இருந்து வா வானுகிட்டே இருக்காங்க
ஓ அப்டியா
ஆமா ஆமா ஆனா அங்க பாவோ ஒரே வெக்கையா
ஓ அப்டியா அவுங்க வீட்லயா
ஆமா அவுங்க வந்து திருவேற்காடு கிட்ட இருக்காங்க அவுங்க வீடு அவுங்க நல்ல கீழே எதோ நெறைய வீடு ஏழு வீடோ என்னமோ வா வாடகைக்கு விட்டிருக்காங்களா மேல எதோ ஒரு ஏழு வீடோ என்னமோ கட் டி இருக்காங்களா இவங்க மேல் வீட் ட்ல இவங்களு ஒரு வீட்ல வாடகைக்கு இருக்காங்ளா ஆம் ம்மா அன அனல் அடிக்குது அப்டின்னாப்ல சதீஷு இவரு தாட்ச்சுவு சொன்னா நைட்டு போயிருந்துருக்காங்க ஆமா மா அன்னைக்கு நே ம் மு முந்தா நாளு நான் நா ஓன்ட்ட சொன்னனான் தெரியல அவெங்கட்ட ப ஆயாட்டலா சொன்னே ஆஹ் என்ன ஆஹ் என்னனு தெரியலமா நா நா ஆபீஸ் போறேன்னு சங்கடப்பட்டுட்டு அவுங்க அத்த வீட்டுக்கு போயிட்டாங்க போல அப்டின்ட்டு அப்றோ நைட்டு அங்கதா இருந்தாங்க அனலு ஆமாஹ் அனலடிக்கிதா அப்பா தாங்கவே முடியில எல்லா நாங்கல்லா வெறாண்டாலதா படுத்திருந்தோ அப்படின்னாப்புல சதீஷ் வராண்டாலதா ஆ தா ச்சி நால்லா வெரண்டாலதான் ஃபேன் டேபிள் ஃபேன் போட்டு படுத்திருந்தோ அனலு தாங்க முடியல ஒங் ங்க வீடு ப பரவாயில்லியத்தே அப்டிங்கிறாரு
ஆமா ஒங்க வீடு ஜில்லுன்னு இருக்கும் தே
த்தே ஓ வீடு ஒ ஒ ஒங்க வீடு நல்லா ஆஹ் நா சொல்றே எதுக்கு ஏர் கூலர் வச்சுக்கோங்கப்பா அப்டின்னு சொல்லி தண்ணி எல்லா ஊத்தி மொதநாள் போட்டு வுட்டே போட மாட்டேங்கிறாரு அஜிச்சோ த்த நீங்க காஞ்சிபுரத்துல எங்க வீடு வந்து பாக்கணு
ஓ அங்கயு அப்படிதானா
இங்கயு அப்டிதான்ப்பா மேல் வீடா ஏசி இருந்துச்சு ஆஹ் நா போறப்போம்லா ஏ சி ஏ சி இருந்தது வி வு நல்ல ஏ சி எல்லா ஆன் பண்ணி வுட்டு அப்பாடா இது ஏ சி யில ப படுத்தாதான்யா நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்தோ இப்ப ஏசியு அந்த நேரத்து த்துக்கு ஏ சியு ரிப்பேர் ஆயிக்குச்சா பாவத்த நா அதா சொன்னே அட பாவ ஏ சி இல்லையா ஏர்கூலர் ஒண்ணு இருந்துச்சு ஹவுஸ் ஓனரோடது செரி அதையாவது நீங்க சரி பண்ணி ஓட்டலாம்ல அப்படின்னே அது என்னன்னு தெரியல அவங்களுக்கு வந்து இப்ப நீங்க உங்களுக்கு எப்டி அந்த கூலிங் கிளைமேட்ல இருந்துட்டு உங்களுக்கு இங்க வந் தா உங்களுக்கு தாங்க முடியலல்ல அவனுக்கெல்லா
ஆமமா
மாரி இவுங்களுக்கு வந்து அந்த ஹீட்ல இருந்துட்டு வந்துட்டு இங்க நம்ம வீடு வந்து வெ நல்லா இருக்கு சதீஷ் சொல் ராப்ல அ அந்த ஹீட்டு அந்த பாடி வந்து அந்த ஹீட் பியே அடாப்ட் ஆயிட்டு இங்க வந்தது ம்ஹ் எத்த சொர்கம்மா இருக் குங்ற மாரி இருக்காங்க வேண்டா ஏர்குலரு ஆஹ் நாங்கூட ஏர்கூலர் போடுங்கப்பான் போட்டு விட்டே போட்டு விட்டதயு ஆஃப் பண்ட்டாங்க எ ஏர்கூலரே தேவயில்ல த தஃப் பேனு ஓட்றதே பகக்கு இ அங்க எல்லா அனலாருக்கு எங்க வீட்லைலா அப்டின்றாப்ல ஆமா அதனால அவருக்கு இப்ப அதாது தாச்சு அதா சொன்னா அவங்களுக்கு இங்கதா பிடிச்சிருக்குத்த அவங்க அத்தை வீ அ அவங்க அத் தவிட் இல்லைல்ல அவங்களுக்கு வெ வெக்க தாங்க முடியல
அச்சச்சோ
அதனால வந்துருவாப்ல
உம் ஆமா
ஆமா என்ன அந்த பயலுக அவ் என்ன அந்த ஸ்டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னுட்டு அது கால காலத்துல ஆஹ் சீக்கிரமா இவ மண்டேல சு சர்ஜரிக்கு வா இது பண்ணணு
ஆமா இன்னு எந்த டேட்டுன் சொல்லல என்ன அடுத்தது
மண்டே மார்னிங் ஒரு சர்ஜரி இருக்கா
ஓ
அதனால அ ஆஃப்டர்நூன் வச்சுக்லாமான் கேட்டாங்களா
செரி
ஊவஊ பைனலைஸ் வருவத சொன்னாம இதுக்க வெயிலு இது இருட்டு போலருக்கு அதா இவங்களுக்கு நம் ஆமா ஒர் ஒரு மனுசா இல்லற தாச்சு இன்னைக்கு கூட ஏதோ அதோ கோயிலுக்கு போனேன்னா
ஆஹ்
ஆமா பொயிட்டு வ வவ் நல்லா நல்லா இருந்துச்சின்னா
உம்
நல்லவ நல்லா ஆஹ் நல்ல னா வ வ முருகன் வந்து நல்ல சிம்டம்ஸ் எல்லா காமிசாரா சொல்லி சந்தோஷப்பட்டுக் ஆமாச் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா நா அதா சொன்னே அதெல்லா அவ பாத்துப்பா தைரியமா இரு ஆமா அவ வேல வெச்சு ஒரு நோன்டு நோண்டி விட்டு எல்லாத்தையு சரி பண்ணி விட்டுருவா ஹ
ஆமா ரொம்ப பயந்துட்டாங்க தே
ஆஹ் ஏ பாவு சின்ன வயசு தானேப்பா இதெல்லா தாங்க மு டியுமா என்ன ம் அப்போ
சேரி சேரி அவங்க நீங்க எதுக்கு இப்பவே கால் பண்ணி கேட்டுருங்க தே வர்றாங்களா என்னட்டு டைம் ஆயிடுச்சுல
ஓ சேரி சேரி ஆஹ் நம்ம இப்ப இந்து இது